ஹலோ
ஹலோ
வணக்கம் தோழி வணக்கம் பேசுறது கேக்குதா
வணக்கங்க கேக்குதுங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நா நல்லா இருக்கேங்க நா பேசுற கேக்குதா
ரொம்ப நல்லா கேக்குது நா பேசுறது உங்களுக் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது சூப்பரா கேக்குதுங்க
சரி சரிங்க
உங்க வீட்ல எல்லாரு நலமா
எல்லா நல்லாருக்காங்க அங்க
ம் சூப்பரா இருக்காங்க
சரி சரிங்க எல்லா வேலைக்கு போயாச்சுங்ளா
ஆமாங்க வேலைக்கு போயிட்டாங்கங்க
சரி சரிங்க அத்த மாமாலா உங்க கூட இருக்காங்ளா
இல்ல இல்லங்க நாங்க தனியாதா இருக்கோ ம் உங்களே மாரிதா ஓகே ஓகே அப்றோ உங்க எஜுகேஷன பத்தி சொல்லுங்க நீங்க என்ன எல்லா படிச்சிருக்கீங்க உங்க எஜுகேஷன் பத்தி சொல்லுங்க பாப்போ
நா எஜுகேஷன் பாத்தீனா என்ன பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு பி பி எட் பண்ணி
ஓ டீச்சர் என்ன எல்லா நேத் து ஒரு டீச்சர் பேசுனாங்க இன்னைக்கு ஒரு டீச்சர் பேசுறாங்க
ஆமா நீங்க என்னம் பண்ணிருக்கீங்க
கேக்லங்க என்ன சொன்னீங்க
நீங்க என்ன பண்ணிட்டு பண்ணிருக்கீங்கன் கேட்ட
நா வந்து பி ஜி முடிச்சிருக்கங்க
செரி செரிங்க
நானு ஒரு டீச்சரா தா இருந்த
ஓ ஓ
பிஃபோர் மேரேஜ் அதுக்கப்புற அத விட்டாச்சு ம் ம் நீங்க யூ ஜி பி எடா
ஆமா ஆமாங்க யூ ஜி பி எட் தா
ஓகே ஓகே என்ன மேஜரு
மேக்ஸுங்க
ஓ சேரி சேரி நானுமே நா மேக்ஸ் கெடையாது நா ஜுவாலஜி
ஓ சேரி சேரிங்க ஏ வேலைக்கு போல அப்போ
நா பிஃபோர் மேரேஜுக்கு அப்றோ போன ஆஃப்டர் மேரஜ்ல போலங்க எனக்கு போறக்கு அவ்ளக்கா இன்ட்ரெஸ்ட் இல்ல அதா நம்ம அப்பதே பேசுன மாரி நெறையா ஸ்ட்ரெஸ் இருக்கா அதனால போறக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல
செரி செரிங்க
ஏனா எல்லா வேலையு நம்மளே பாத்துட்டு போறது ரொம்ப டயடு ஆயிருது அதாங்க ம் அது ஏதோ ஒரு வேலையே நம்ம கரெக்டா பண்ணா போது அப்டிங்கிற மாரி தோணுது நம்ம கொழந்தைகள பாத்துட்டு அப்டி இருந்தாலே போது அப்டின் தோணுது ஆனா ஒரு பக்கோ நம்மளுக்கு ஃபினான்சியலாவு தேவப்படுது என்ன பண்றதுங்க இந்த லைஃபே ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்குங்க
ஆமாங்க ரெண்டு பேரு சம்பாதிக்கலன்னா முடியாதுங்க இப்பல்லா
ஆமா ஆமா ஃபீஸே அவ்வளோ என்ன வருது
ஆமா ஆமா ரெண்டு ரெண்டு கொழந்தைங்கள படிக்க வைக்கணும்னா ரெண்டு பேர் கண்டிப்பா வேலக்கு போயே ஆகணு ஃபியூச்சர்ல எது போற ஐடியா இருக்குங்களா ஹலோ ஆஹ் வருங்காலத்துல போற ஐடியா இருக்கா
வருங்காலத்துல மேபி இருந்தாலும் இருக்கலாம் சான்ஸ் இருந்துச்சுன்னா இருக்கலாம்
சேரி சேரிங்க
ஆஹ் நம்மளுக்கு சிச்சுவேஷன் எப்டி வருதோ அப்ப அத பொறுத்து
ஆமா ஆமா
ம் ம் ஓரளவுக்கு எல்லா ஓரளவுக்கு எல்லா அமஞ்சு வந்துச்சுன்னா போலா பாப்போ ம்
நம்ம படிச்சுட்டு போக முடியாம இருக்கோ
ஆமாங்க ஏன்னா உங்களுக்கு மேக்ஸுக்குல்லா நெறைய டிமாண்ட் இருக்குமே
ஆமா ஆமா டிமாண்ட் இருந்தா என்ன பண்றது நம்ம வீட்டு எல்லா பாக்குறதுக்கு ஆலங்க இல்லயே
ஆமா அது வேற ஒரு இது இருக்கு ம் ஆனா நீங்க டியூசன் எடுக்கலாமே
எங்கங்க குழந்தைய வச்சுட்டு
அது கஷ்டதா இப்பதைக்கு கஷ்ட ஃபியூச்சர்ல சொல்ற ஸ்கூலுக்கு போலேனாலு ம்
இப்ப ரொம்ப கஷ்டங்க குழந்தைய வச்சுட்டு சாப்படுறதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகுது
அ அத அதா இப்பெல்லா ஒண்ணு பண்ண முடியாது நா சும்மா ஒரு ரெண்டு வருஷ எடுத்தாங்க ஆ நா ஒரு ரெண்டு வருஷ மட்டு எடுத்த சும்மா பக்கத்து வீட்டு குழந்தைக தா வந்தாங்க ரெண்டு பேர் தாங்க வந்தாங்க மொத்தமே அப்பற இன்னொரு தெருர்ல இருந்து கொஞ்ச பேர் வந்தாங்க அப்பற அவங்க எல்லா சேஃப்டி இல்ல இங்கெல்லா ரொம்ப குடிகாரங்களா இருக்காங்கட்டு வராது இல்லாம போயிட்டாங்க நாங்க இருக்குறது கொஞ்சோ கடைசில இருப்போமா இரு டா இருக்கும் இந்த ஏரியால
சேரி சரிங்க
அவுங்க வரும்போது ஸ்ட்ரீட் லைட் கூட சரியா இல்ல
ஓ
அ அப்பற அதா ரெண்டு வருஷ மட்டும்தா எடுத்த அப்பற அப்டியே வி விட்டு அதையு அதனால இப்போ இந்த மாதிரி ஆன்லைன் ஒர்க் இந்த மாதிரி வர்றது அப்பப்ப போட்டுக்குறது
மாசத்துக்கு எவ்வளோ வாங்குவீங்க அப்போ ஃபிஷ் சு
நா அப்போ ரெண்டு பேருக்கு சேர்த்தி ஆயிரத்தி முநன்னூறு எவ்வளோவா வாங்கிட்டு இருந்த
சரி சேரி சரிங்க
ம் உங்க ஏரியாலல்லா எவ்வளோ வாங்குவீங்க
எனக்கு தெரியலங்க நா எடுக்கறதுல
ஓ ஏன்னா மேக்ஸுக்கு நெறைய டிமாண்ட் இருக்கும் நெறைய பேரு மேக்ஸ் வீக்கா இருப்பாங்க
ஆமா ஆமா
மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் மட்டுமே ஃபைவ்ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ்ஹ்ரட் அந்த மாதிரி வாங்குவாங்க அதா கேட்ட கொஞ்ச சிட்டியா இருக்கிற ஏரியனா நெறைய வாங்குவாங்க
ஆமா
ஆமா இது மெயின்ான ஏரியா இல்லன்னா கொஞ்ச கம்மியா வருமா தா பாப்பாங்க எல்லாரு ஆனா இப்ப யாரு அந்த மாதிரி அவ்வளோ கம்மியா எடுக்கறது கிடையாது
லாம் ஆமா
ஒரு கரெக்டான லெவலுக்குதா எடுக்கிறாங்க
யாரு கம்மிக்கெல்லா யாரு எடுப்பாங்க
ஆமா இந்த காலத்துல போய் அ மொதலா அம்பது ரூவா நூறுவாய்க் கூட எடுத்துட்ருப்பாங்க
இப்பலா காசு மட்டு தாங்க ஒலகோ
ஆமா இப்ப வெலவாசியு அந்த மாரி ஆயிருச்சுல்லங்க
ஆமா ஆமா என்ன பண்றது
ஒரு ஸ்கூல் கொழந்தைகளுக்கு ஆட்டோ ஃபீஸே வந்து ஒருத்தருக்கே அவ்ளோ ஆகுது
கண்டிப்பா ஒரு வேனுக்கே சொல்லுங்க ரெண்டாயிரூபா வேன் ஃபீஸ்
ஆமா மாச மாச அவ்ளோ போ ஒரு மூணு
மாசத்துக்கு ரெண்டாயிர் ரூபா அப்ப வர்ஷத்துக்கு எவ்ளோ ஆச்சுங்க அப்ப நம்ம சம்பாதிக்கிறத பாதி அங்க போய் தா குடுக்கணு
ஆமா அப்ப அதுக்கேத்த மாரி தா அதனாலதா வந்து அந்த வெலவாசி ஏற ஏற எல்லாமே அதிகமா தா பண்ண வேண்டியது இருக்கு என்ன பண்றது
ஆமா நம்மளு தெனமு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரவு முடியாது
ஆமா அந்த பேக்கு எல்லா அந்த வெயில்லயு மழையில ஒரு நாள் மழ கம்மியா தா வருதுன்னு வெய்ங்களே வெயில்ல கூட்டிட்டு வந்து கொழந்தைக பாவ
ஆமா பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு வர்ணு இப்ப சின்ன கொழந்தைங்க எந்திருச்சு இருந்துச்சுனா அவ்ங்களயு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு நம்மள வீட்ல பாத்துக்குறதுக்கு ஆளுங்க இல்ல அதுக்கு நம்ம ரெண்டாயிர்ரூவா குடுத்துட்டு போயிர்லா இல்லங்க
ஓ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க இப்போ எனக்கெல்லா எனக்கு அப்டிதா அ வண்டி ஓட்ட தெரியாம போனது ரொம்பவு கஷ்டப்பட்றே நானு
ஆமாம்மா கண்டிப்பா ஓட்ட தெரிஞ்சிருக்கணு இல்லைங்ளா
ஆமா நம்ம கொழந்தைகள ஸ்கூல்ல விட்றதுக்காவது ஓட்ட தெரியணுங்க இல்லனா இந்த வேனுக்கே எவ்ளோ ஃபீஸு தெரியுமாங்க
வேனுக்கு இப்போ குடுக்குற காச நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு மாச ஃபுல்லா கூட்டிட்டு வந்துர்லா
ஆமா இல்லனா இவ அதுக்கு பதில் வேற எதோ கிளாஸுக்காவ்து அவ்ங்கள சேத்தி விடலா அந்த காச வச்சு
ஆமாக்கா ம்
என்ன பண்றது இங்கெ இருந்து ஸ்கூல் ரெண்டு கிலோ மீட்டரு தா இருக்கு இதுக்கு வேண்டி நாங்க வேன்ல சேத்தி விட்ருக்கோ போறது கொண்டு போவுட விட முடியாம
அதுதா பாருங்க நீங்க உங்களுக்கு சின்ன பாப் பா இல்லாதானே இப்ப வீட்டுல
ரெண்டு பேரு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு
வீட்டு வேலய முடிச்ட்டு போ முடியாது இல்லைங்ளா இல்ல இல்ல பாப்பாவ ஸ்கூல்லருந்து கூட்டிட்டு வர
கூட்டிட்டு வர்லா பிரச்சன இல்லங்க அவ்ங்க பேக் இருக்கு லஞ்ச் பேக் இருக்கு
நாமா
கொழந்தைக வெயில்ல வர்ணு ரெண் எனக்கு ரெண்டு கொழந்தைங்க இருக்கனால ரெண்டு பேரோட பேக்கயு என்னால வாங்க முடியாது ஒருத்தர் வந்து சோ தூக்கிட்டு வர்ணு போ புக்கு நோட்லா நெறையா இருக்கு
ஆமாம்மா ஐயோ புக்ஸ் அத சொல்லவே வேண்டா
ஆமா அந்த கொழந்தைக அவ்ளோ தூர நம்ம நடந்துர்லாங்க நா கூட நடந்துருவே பிரச்சன இல்ல அந்த குழந்தைக பாவந்தான
ஆமா ஆமா
இப்பவானாலு ‌வெயில் பயங்கர மாரி அடிக்குது பத்தாதுக்கு நாங்க போற தெரு வந்து ரொம்ப குறுகலாருக்கு அங்க நெறைய பஸ்ஸு அது இதுன்னு போய்கிட்டேருக்கு அது சேஃப்டி கெடயாது அந்த மாரி நெறைய பேரு ரெண்டு கிலோமீட்டருந்தாலு கொஞ்ச தூரோ நடக்கலா நம்ம நடந்துடலா கொழந்தைங்க நடக்குறது பாவந் தானே சின்ன கொழந்தைக
கண்டிப்பா
அதனால அதெல்லா பாத்துதா அம்மம்மா கண்டிப்பா முடியாதுன்னுட்டு அத அப்பற பேசாம இது
நம்மளுக்கே திடீர் ன்னு ஏதாவது வேல வந்துருச்சுன்னா கொழந்தைகள கூட்டிட்டு வர முடியாம ஆயிடு இதுன்னா வீட்டுக்கு வந்துக்குவாங்க
ஆமா இதன்ன வீட்டுக்கு வருவாங்க ஆனா நாங்கலாக்கா எங்கேயு வெளியே போறது கெடையாது வீட்டுலதாருக்கே அதுக நடக்கணுல பாவோ அதுதா எனக்கு மெயின்
போணும் தானே
ஆ அது போய்தான் ஆகணு ஆனா வீட்டுல யாரு பெரியவங்களும் இல்லைல தனியாவும் இருக்க மாட்டாங்க கொழந்தைங் விட முடியாது ஆ போ முடியாது அதான் அந்த ஏதோ ஃபங்க்ஷன் ஏதான்னானா கூடவே கூட்டிட்டு போய்டுறது அப்டி தனியால்லா விட முடியாது ஏன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா தெரியாது நம்மளுக்கு வீட்டுல யாரு இல்லைலங்க
கண்டிப்பாங்க நம்ம எப்ப பாத்தாலு நம்ம எங்கேயு வெளில சீக்கிரமா போ முடியாது
ஆமா ம் ம்
அப்ப கொழந்தைங்கள பாத்துட்டு இருக்க வேண்டியதா என்ன பண்றது இப்ப வேலக்கி போகணும்ன்னு இஷ்டோருக்கு
ம் போனா அவ்ங்க ஸ்கூல்லிலே போன தா அவ்ங்க ஸ்கூலேயே போனா தான உண்டு
ஆ ஹஸ்பண்டுக்கு கொஞ்சோ ஹெல்ப் பண்ணணு ஒரு சப்போர்ட் குடுக்குணும்னு தோணுது ஆனா அதுக்கான வழி இல்ல
ஆமா ஆமா உம்
இன்னு நாலு வர்ஷோ அஞ்சு வர்ஷோ கழிச்சி போணுமா அவ்ளோதா ம்
செரி உங்களுக்கு எப்டி இப்போதைக்கு பண்ண முடியாது
பண்ண முடியாதுங்க
ம் ஆமா எனக்கு போனாலும் எனக்கு அவ்ளோக்கு இன்ட்ரஸ்ட்டும் கெடயாது அது ரொம்ப இந்த ஒர்க் லோடு எல்லா நம்ம யோசிச்சு பாத்தே யோ நம்மளால முடியாதுடாங்குற மாதிரி தோணுது
இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி இல்லைலங்க எஜுகேஷனு இப்போ அந்த அப்போ நம்ம படிச்ச மாதிரியெல்லா இல்ல இப்ப கொழந்தைங்களுக்கு ஒரு டாபிக் எடுக்கணுனா அந்த டாபிக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு போவணு அவ்ங்களுக்கு சாட்டு கோ சாட்டு அது இதுன்னு எல்லாத்தையு ரெடி பண்ணிட்டு போணும்
ஆமா ரெண்டாவது நா மாடில வேற இருக்கனா கீழயு மேலயு ஏறிகிட்டே இருக் கணும் மோட்டர் போடுறாக்கு அதுக்கு இதுக்குன்ட்டு வேனுக்கு கொண்டு கூட்டிட்டு போய் விடணும் அதுலே எனக்கு டயர்ட் ஆயிருது அதனால நம்ம பேசாம இருக்கலாம்டா அப்டின்ட்டு இருக்றே
அதுதாங்க நடக்கறது நடக்கற மாதிரி நடக்கட்டும்
ஆ ஆமா அதுக்கு நம்ம ஏதோ அ இந்த ஆன்லைன்ல ஏதோ வர்றத கொஞ்சோ கொஞ்சோ போட்டு ஓரளவுக்கு இருந்துக்கலாம் அப்டிங்குற மாதிரி தோணுது
சேரி சேரிங்க
ம் கொழந்த முழிஸ்ட்டா போல இருக்கு
ஆமா ஆமா
ஒ செர் சேர்
என்ன பண்றது
பாப்பா சாப்ட்டாலா
அ இல்லங்க நா குடுக்குற சாப்டுறதுக்கு எதாச்சு குடு த்து கொஞ்ச நேரோ விளையாட வச்சா அதுக்குள்ள கொழந்த வந்துரு
ஓகே ஓகே
ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர நாலு மணி ஆய்ரு என்ன பண்றது அப்டியே ஓடுது
வேன்ல வந்துருவாளா வேனா ஆட்டோவா
வேணுதாங்க நா சரி ரொம்பா அழுகுரா சாப்பாடு குடுத்து பண்றேங்க செரிங்க சேரிங்க பாய்ங்க